பண்ணிட் இருக்கீங்க
நான் வந்து சும்மாதா இருக்கே சும்மா ஃபோன் பாத்துட்டு இருப்பே எதாச்சு ரீல்ஸ் பாத்துட்டு இருப் இப்ப அது பாக்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கு ஆனா அது ஒரு கெட்ட பழக்கம் தா இருந்தாலு ஏ தெரில
ஆமா நமக்கு வேற பொழுதுபோக்கு இல்ல இல்லியா அத பண்ணணுனு தோணுது
ம் அதுல எதாச்சு ஒரு ஹோட்டல் போட்டுட்டு இருப்பாங்க இங்க நெறைய உண்டு இங்க வந்து நம்ம கிட்ட காசு இருந்தா போது என்ன வேணா வாங்கிக்கலான்ற மாரி இருக்குமா எதாச்சு ஒரு ஹோட்டல பாத்துட்டு எங்க இந்த இது நல்லாருக்குமா இங்க அது நல்லா இருக்குமா அப்டின் சொல்ட்டு போறதுதா அப்றோ எதாது ஒரு ஸ்பாட் சொல்லி வச்சிர்ப்பாங்க அ இங்க போங்க இந்த எடோ வந்து ரொம்ப நல்லாருக் க்கு அப்டின்னுட்டு ஆனா எங்க ஊர்ல திருச்சியில அவ்ளவா சுத்தி பாக்க எடமே இருக்காது சுத் தி சுத்தி கோயில் தா இருக்கு ஆம்மா நீங்க சொன்னாலு நம்ப மாட்டீங்க திருச்சியில ஒரு மால் கூட கெடையாது
ஓ அது மால் இல்லன் தெரியு திருச்சி அதா விழுப்புர மாரிதா அதுவு தெரியு ஆனா திருச்சில ஸ்ரீரங்கோ அந்த மாரி சுத்தி இருக்கிற ஏரியாலா நல்லா இருக்குல
நல்லா இருக்கு ஆனா கோயில் தா ஸ்ரீரங்கம்
உச்சிப்பிள்ளையார் கோயில் அப்றோ நெறைய
போர் அடிச்சதுன்னா அங்கதா போவோ ஏனா வேற ஸ்பாட் இல்லல இந்த பக்கத்லே ஏதாச்சு சுத் சுத்தி பாக்றமாரிலா எடோலா கெடயாது ம் அதனால எப்பயுமே அப்டிதா
அப்டியா ஏன என்னோட ஃப்ரெண்டு வந்து திருச்சிதா அவங்க நாங்க யூஜி படிக்கிறப்ப போ ஃப்ரெண்ட் அவ பேரு குட வென்சி அவ வந்து மனப்பாறை திருச்சில மனப்பாறை எப்பெல்லா வராலோ பைனெரைய முறுக்கு வாங்கிட்டு வந்துருவா மனப் பாற முருக்கு ரொம்ப புடிக்கு எனுக்கு ஆமா ரொம்ப புடிக்கு இப்ப என்னென்னலா எனுக்கு சாப்புனுன் தோணுச்சோ இப்ப திருச்சி இருந்து ஏ ஃப்ரெண்டுலா வரம்போது இந்த மாரி மனப் பாற முறுக்கு வாங்கிட்டு திருநெல்வேலில இருந்து வர ஃப்ரெண்டுக்கு அல்வா வாங்கிட்டு வர சொல்றது ரொம்ப அளப்பற பண்வோ அவ சொல்வா ஏனா ஊருக்கு போனாலே எங்க அப்பா வந்து அல்வா கடையில நிக்கிறாரு அப்டின் அப்டின் சொல்வா இல்ல நா சொல்வே அல்வா இல்லனா நீங்க ஹாஸ்ட்டல் பக்கமே வரக் கூடாது சொல்லிடுவே இது ரொம்ப கூட்டோ அதிகமா இருக்குடி என்னால வாங்க முடில நா வேற எங்கியா வாங்கி தரவா இல்லல்ல எனுக்கு இரு ட்டுக் கட அல்வாதா வேணு நின்னு வாங்கிட்டு வாங்கன் சொல்வோ
ம் அது அந்த டேஸ்டுக்காக ஆ மணப்பாறைலியு மே முறுக்கு நல்லாருக்கு திருச்சிலிமே அ திருச்சில எல்லா என்னா ஃபேமஸு திருச்சிக்கினு எதுவு இல்ல அப்பில்லா இல்ல திருச் சியே பேமஸ் தா அந்த ஊரே எனக்கு ரொம்ப புடிக்கு நல்லா நல்லா இருக்கு என் அந்த மலக்கோட்ட நீங்க சொன்னீங்கல்ல உச்சி பிள்ளயார் கோயில் அதுக்கு ஃப்ரண்ட்ல வந்து ஆ ஃப்ரெண்ட் ட்ல வந்து ஒரு பெரிய எடோ மாரி இருக்கு நடந்து போற மாரி ஒரு கோட்ட மாரி எ கேட் வெச்சிர் ப்பாங்க அத பாத்தாலே ஒரு சந்தோஷோ இருக்கு அப்பாடா அப்டின் சொல்ட்டு அதுக்குள்ள போனா சும்மா அந்த குட்டி கட கம்மல் அந்த மாரி இர் ட்ரெஸு செப்பல் வர்சயா கட இருக்கு நம்ப வாங்றமோ இல்லையோ அந்த தெருக்குள்ள சும்மாவாது பொயிட்டு வந்தர்னு நானு ஏ ஃப்ரெண்ட்ஸ் அங்க எனுக்கு ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அவுங்க ரெ நாங்க மூணு பேரு சேந்துட்டு எ என்னோட சின்ன வயசுல இருந்து அவுங்க ஃப்ரெண்ட்ஸு மூணு பேரு சேந்துட்டு சும்மாவாது அந்த தெருவுக்குள்ள போவோ எங்க வீட்ல திட்டுவாங்க எதுக் கு பொம்ள பள்ளைங்க அங்க பொயிட்ருக்கீங்க அப்டினிட்டு இப்ப பாத் தா அது எல்லாத்தியு சேஞ்ச் பண்ணிர்க்காங்க போல கவுர்மெண்ட் ரூல் படி ஆனா அது அந் அது பொயிட்டு வந்தாலே போதுன்ற மாரி இருக்கு தீபாவளி நேரத்துலலா அந்த தெருக்குள்ள போனா போது நம்ளே தள்ளி கொண்டு போய் நம்ம எங்க போணுமோ அங்க எறக்கி உட்ரு ல அந்த அளவுக்கு ஆ அந்த அளவுக்கு அது தீபாவளி டைம்ல பயங்கர கூட்டமா இருக்கு ஆனா ஜாலியா இருக்கு போனோனா
ம் ம் இவுங்க சொல்லுவாங்க ஃப்ரெண்டு சொல்வாங்க அங்க எதோ ஒரு ஐஸ்கிரீம் பார்ல் ஐஸ்கிரீம் கடையோ ஷாப்போ எதோ ஒன் சொல்வாங்ளா பழைய கட தா ரொம்ப ஃபேமஸ் ஆ ரொம்போ ஃபேமசோ சூப்பரா இருக்கு நீங்க அது ஒராட்டி அங்க வந்து ட்ரை பண்ணி பாத்தீன்னா ஐஸ்கிரீம்ம நீ வாழ் கில அந்த மாரி டேஸ்ட்டே பண்ணிருக் மாட்டேன் சொல்லுவோ ஆ சொல்லியிர்க்கே
அ உண்மையிலே அந்த ஐஸ்கிரீம் சாப்ட்டீங்கனா நீங்க எவ்ளோதா பெரிய ஐஸ்கிரீம் கட்ல இல்ல நீங்க ஃபாரின்லேயே போய் சாப்டா கூட அது ஆனா அந்த டேஸ்ட்டுஇருக்காது நானு எங்க வீட்ல இருக் கவ்ங்க எல்லாரியு ஒரு ஹைப் பண்ணி அந்த மாரி டேஸ்ட்டா இருக்காதா அப் ஆனா ரேட்டுமே ரொம்போ கம்மியா நா எனக் கு தெருஞ்சு நா சின்ன பிள்ளையா இருக்குமோல்லா வெரு ரெண்ரூபா ஒ ஒன் ஒரூபா ரெண்ரூபா தா இருந்துது இப்போ வந்து அத பத்ரூபா பன்னெண்ரூபா ஆக்கிர்க்காங்க ஆனா பத்துரூவானாளு நாங்க வந்து அந்த ஊர்ல இருக்கவுங்க சாப்புட்றத பாத்தா வித்தியாஸ்மா தெரியு வெளியூர்லந்து வந்தா ஏனா அந்த ஒரு கூப் போட நிருத்த மாட்டாங்க ஃபஸ்ட்டு ஒன்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு ஒன்னு சொல்லுவாங்க நெக்ஸ் அப்டியே வரிஸ்யா அந்த டேபுள் ஃபுல்லா ஸ்கூட்டி குட்டி கப்பா அடி கி இருக்கு கடைசில அவங்க அவுங்க கவுண்ட் பண்ணும் போத்தா அவுங்ளுக்கே தெரியு இத்தன கப் சா ப்ருக்காங்க எப்டி பாத்தாலு ஒருத்தரே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஐஸ் கிரீம் கிட்ட சாப்புடுவாங்க அந் த அளவுக்கு அது நல்லா இருக்கு
ஆனா க்கா நா வந்தா ஆனா நானு யோஸ்ச்தா வெச்சிருக்கே அவ சொல்லிருக்கா ஆனா ஆனா எனக் ப சான்ஸ் கெடைக்கல நாங்க ஃபைனல் இயர் படிக்கும்போது கூட சொன்னா எப்டியாவது நா ட்ரை பண்ணு போயிட்டு அம் வீட்டுக்கு திருச்சி போய்ட்டு அவங்க வீட்டுக்குல்லா போயிட்டு பாத்துட்டு வரணுன்னு எல்லார் வீட்டுக்கு போனோம் அ ஃப்ரெண்ட்ஸ்ல்லா கூப்ட்டு வந்து எ வீட்டுக்கல்லா அப்டிலா வந்தாங்க ஆனா திருச்சி போ போ முடில ஏதோ ஒரு சுச்சுவேஷனால போ முடில அப்டியே தள்ளி தள்ளி போயிடுச்சு ஆனா நா அவங்க சொன்ன சொல்லிர்ப்பாங்கல்ல அந்த இதெல்லா இதெல்லா இருக்கு அது மட்டு ஆனா ஞாபத்துல இருக்கு அதே மாரி இந்த நாகர் கோயில்ல சொல்லுவாங்க இந்த ஊர்கா எடுத்துட்டு வருவாங்க நாகர்கோயில் ஊர்கா அந்த மீன் ஊருகா எடுத்துட்டு வருவாங்க மீன் ஊரு காவு அந்த எறா இருக்குல்லையா அதுல ஊருகா எடுத்துட்டு வருவாங்க அத வந்து சாப்ட்டாலே போது எனக்கு அந்த சாப்பாட்ல வேற எதுமே சாப்டதுல்ல அந்த ஒன் வீக்கு நாங்க வந்து அத காலி பண்றோ அவுங்க நல்லா பெரிய பெரிய பாட்லா தா போட்டு எல்லா பின்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கு சேத்து செய்வாங்க அவங்க அம்மா அ ஃப்ரெண்ட் ரூம் மெட்டு தா அது கொண்டு வருவாங்க கொண்டு வந்தா அந்த ஒன் வீக்ல அப்டியே காலியாயிடு ஏன்னா ஒன் வீக்ல அந்த ரெண்டு கு ரெண்டு மூன் நாள்ல கூட சீக்கிரமா தீந்து போயிடு அந்த அளவு டேஸ்டா இருக்கு அந்த ஊருகா அவங்க பண்றது இந்த நாகர்கோவில் சைட்ல அதுக்கப்புறோ அந்த மாவு மாரி ஒண்ணு பண்ணுவாங்க நம்மல்லா வந்து ஆம் பச்சரிசி மாவ வந்து என்ன பண்ணுவோல்ல அப்படியே பச்சரிசி ஊற வச்சு அதுக்கப்புறோ கொஞ்ச டிரை பண்ட்டு இந்த ஆம் ஒரு துணில போட்டு சுத்தி அதுக்கப்புற கொஞ்ச டிரை பண்ட்டு மிக்சியில போட்டு அரச்சு பு புடிச்சு எடுப் கு அதுதா நம்ம பண்ற மாவு அதுல சக்கர கலக்குறது இல்ல நம்ம மாவிளக்கு போற்றது அது எல்லா யூஸ் பண்ணுவோ அப்டிதானே பண்ணுவோ அவுங்க என்ன பண்ணுவாங்கன்னா அம் இந்த மாரி அவங் அம் கேப்ப இதெல்லா எப்டி டிஃப்ரெண்டா பண்றீங் கேட்டா அவங்க வந்து மாவ வந்து இடிச்சுட்டு அந்த இடிச்ச மாவ வருப்பாங்களா ஒரு ஸ்டேட்டு வரைக்கு ரொம்ப மெதுவான சூட் ல ரொம்ப அ மைண்டா வந்து வருப்பாங்க அது அத நீங்க சாப்பறதுக்கே அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு அதுல அந்த சக்கர அவங்க ஆட் பண்ணி அப்புற அந்த நட்ஸ்ல்ல பொடி பண்ணி போட்டு எடுத்துட்டு வருவா ஒரு மால்டடு மா அந்த பவுட்ரு மாரி எத்துட்டு வருவா ஏ அத எடுத்துட்டு வருாங்கன்னா ஆம் ஹாஸ்டல்ல ஃபுட்டு் சரியா இருக்காது காலைல டிஃபன் டிஃபன் வந்து ரொம்ப அவ்ளோ சுமா சுமாரதா இருக்கு எப்ப பாத்தாலு ப்ரட்ட போடுவாங்க எனக்கு ரொம்ப போர் அடிக்குனக் கால்ல சாப்புட்டதே கடையாது இது வரிக்கு கால்ல ஹாஸ்டல்ல எனக்கு ரொம்ப ஒத்துக்காது வாமிட் வரு அரு மாரி இருந்து இருக்கு அந்த உப்மா போடுவாங்க வ யெ வாயில வெக்க முடியாது அப் இவுங்க இதெல்லா நான் வந்து இந்த மாரி ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணிட்ட அவ என்ன சொல்வாய் அவ கால்ல டெய்லி காலைல சாப்டுவா அப்புறோ ஒரு நாள் என்ன பண்ணுவ நீ ஏ சாப்டாம இருக் க்காதா நீயு சாப்டுன் சொன்னோனே அவ்ளோ நல்லாருந்துச்சு ஃபுல் ஆயிடுச்சு வயிறு ஃபுல் ஆயிடுச்சி ஒரு கப்புதா சாப்ட்ட வயிறு ஸ்ரொமக் ஃபுல் ஆயிடுச்சி அ அதுக்கப்ற வேற எது சாப்புடவே வேணா இந்த கால்ல அப்புற டிஃபன் நா சொல்லிட்ட இன்னமேட்டு நீ வீட்லருந்து வந்துக்க எனக்கு ஒரு டப்பா வந்து எடுத் துட்டு வந்துரு அப்டின்ட நானு அவ்ளோ ஸ்லோவா தா பிரிப் ப்பேர் பண்ணுவாங்ளா அத அது ரொம்ப கஷ்ட்டோ ரொம்ப ஸ்லோவா ரொம்ப மைல்டா ரொம்ப தீஞ்சிரவு கூடாது ரொம்ப தீய வக்க கூடாது போல அது மெதுவா ப்ராசஸ் ஆவு போல மெதுவ அது ஸ்டெ பண்ணிக்கிட்டே இருப்பாங்ளா அப்ப எந்த அளவு அத பிரிப்பர் பண்ணா அந்த மாரி இருந்துருக்கு அத அரச்சு நம்ம நார்மலா அ அரிசிய வறுத்து அரக்கிறது வேற சீக்கிர முடிஞ்சிரு அந்த ஆரு வக அ வருத் அரச்சதுக்கு அப்புற பண்றது வந்து கொஞ்சோ ரொம்ப லாங்கா இருக்கு அந்த கலர் வந்து மாறவே மாறிருக்காது எப்டி ஒய்ட்டா இருந்ததோ அரக்கும்போது அ அத் தே மாரி கன்சிஸ்டன்சி இருக்கு நல்லான மொல்ல மொறு மொறுன் நல்லாருக்கு நா இது வரக்கு சாப்ட்டதுலே அது தியாசமான இதுன்னா அது ஒன்னு சொல்லா இது வரிக்கு நா இங்க அது மாரி எது சாப்ட்டது கடயாது அந்த மாரி பவுடர்லா வீட்ல பிரப்பர் பண்ணுது ம் ஒ ஒரு மாரி பண்வாங்க ஆமா அந்த ஊறுகா அதலா நம்ம
நா வரிக்கு இடியாப்போ நா எங்க வீட்ல வந்து அந்த நீங்க சொல்ற அரிசி மாவ காய வச்சு திருச்சு வச்சிக் பாங்க அரிசி மாவா திருச்சுட்டு அ இடியாப்ப ஒலக்குல எடுத்து எடுப்பாங்க அதுதா நாங்க பண்ணுவோ எப்பியிமே இந்த ஊருக்கு வந்தா அந்த ஒரு அதுக்கு வந்து சந்தகன் சொல்லி பேர் வச்சிருக்காங்க அது ரொம் ம்ப டிப்பண்டா இருக்கு அ லைக் வந்து நம்ம அவ்ங்க வந்து ஒரு ஒரு அதா அதா இட்லி மாரி ஒரு மாவு மாரி அரக்கிறாங்க ஊற வச்சு அர சு அ அது ரொம்ப பெரிய ப்ராசஸா இருக்கு நா கூட அவுங்க மாடில அவுங்ககிட் ட சொன்ன யாராது இந்தவ் அவ்ங்க சொன்னாங்க எங்கிட்ட புதுசா இந்த வீட் டுக் வராங்ளா இல்ல எதோ ஃபங்ஷன் அப்டினா மொத வந்து நாங்க இததா வந்து விருந்து மார் வி குடுப்போ எங்ளோட ஊர் பாரம்பரியோ அப்ப எனக்கு புரிய்ல என்ன இவ்ங்க சொல்ல போறாங்க அப்டின்னுட்டு அப்புறம் பாத்தா ஒரு மாவ் ஆட்னாங் கொஞ்ச நேர்த்துக்கு மாவ் ஆட்டிட்டு அத இட்லியா ஊத்துறாங்க அந்த இட்லி எடுத்து ஒரு வீட்லே ஒரு சுத்துற மாரி ஒன்னு வச்சிருக்காங்க அத ரெண்டு பேர் சேந்துதா சுத்த முடியு தனியா சுத்த முடியாது அதுல வச்சு அந்த இட் ட்லிய உள்ள வச்சு அதுலருந்து அப்டியே ஒரு நூடுல்ஸ் மாரி அந்த இடியாப்ப மாரி விழுகுது அத எடுத்து தாளிக்கிறாங்க அதாவ்து சில பேர் வந்து லமன் போட்டு தாளிக்கிறாங்க சில பேர் கடுகு போட்டு சில பேர் வெங்காய தக்காளி போட்டு அந்த மாரி தாளிக்குபோது வித்யாசமா இருந்துது நா சொன்ன எங்க ஊர்ல இது பேர் இடியாப் பொம் இடியாப்பொம்லா எங்ளுக் தெரியாது இதுதா எங்க ஊர்ல இருக்கு அப்புடின்னுட்டு செரி ஒவ்வொரு ஊர்ல அப்புற நா அவுங்களுக்கு எ நம்ம எப்டி செய்வோமோ அது மாரி செஞ்சு குடுத்த இது இது வந் எங்க ஊர்ல பண்றது அப்டின்னு
டியா நாலா இடியப்பம்னு சாப்ட்டு பல மாச ஆகுதுயா ஏனா அம்மா வீட்டுக் போனா வந்து இடியாப்பம் செஞ்சு கொடுப்பாங்க இங்க வந்து ஆ அச்சு இல்ல அச்சு மொத இருந்தது அது கொஞ்சம் லைட்டா வந்து இந்த இது போ இதெல்லாம் உளுமை உடைஞ்சு போச்சு அதனால அது பண்றதில்ல நானும் இப்ப எங்கேயா வெளியே போனாதான் புதுசா ஒரு இடியாப்ப அச்சுன்னு வாங்கணும் வாங்கினாதான் அது பண்ணமுடியும் அப்படியே விட்டாச்சு நானும் வெளியே போறது இல்லையா எதுவும் வாங்கறதும் இல்ல இவர் தான் ஏதாவது போனா வெளியே போனா வாங்கிட்டு வருவாரு அவர் சொல்வார் ஏதாவது வெளிய வேணும்னா என் கூட வந்தா வாங்க முடியும் எனக்கு நம்ம வந்து கொஞ்சம் வேலை வந்து அதிகமயிடுச்சா நம்ம பாக்குறது அப்புறம் இது பண்றதுன்ன அந்த மாதிரி ஷாப்பிங் போறதெல்லாம் கொஞ்சமே நான் வந்து கம்மி பண்ணிட்டேன் அதிகமாயிடுச்சு சோ இதுல ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ற ரொம்ப கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன்னு சொல்லிக்கோங்களேன் அது மாதிரி நான் அப்புறம் கொஞ்ச நேரம் வேலை பாக்குறது அப்புறம் டர்யட ஆகுது அப்புறம் எங்கேயுமே அப்புறம் வீட்டு வேலை அதிகம் வீட்டுல வீட்டுல பண்ற பாக்குற வேலை அதுலயே ரொம்ப டயர்டாயிடுவே இப்ப இப்ப சண்டேனா அதுக்கப்புறம் காலை பண்ற லஞ்சே பெரிய வேலையா இருக்கும் எனக்கு சண்டே வந்துச்சுனா புள்ளைகளுக்கு எனக்கு இதை பண்ணி குடுத்து இப்ப இது அது ஆளாளுக்கு ஏதாவது சொல்லுவாங்களா டயர்ட் ஆயிடும் அதுக்கப்புறம் ஈவினிங் போறது எங்க நாம எதோ வெளியே போனா தா அதுக்கப்புறம் அவர் சொல்லுவாரு சரி இன்னைக்கு நீ எதுவும் சமைக்க வேண்டாம் ஆ நம்ம போய் வெளியே லஞ்ச் சாப்பிட்டுக்கலாம் இப்பதான் மூஞ்சு பிரகாசமாகுது அப்படின்னு கூப்பிட்டு போயிருவாரு சில நாள் ஆனா வாரம் வாரம் அதே மாதிரி பண்ண முடியாது இல்ல நாமம்
ஆஹ் எல்லா நாளும் பண்ண முடியாது நமக்கு சண்டே அடுத்த சரி அடுத்த நாள் நமக்கு ஒரு நாள் ரெஸ்ட் இருக்காது அடுத்த நாள் திரும்ப காலையில வேற ஒரு ட்டினு போது நானா ஸ்ட்ரிக்டா சொல்லிருவே சண்டே நான் எல்லா சண்டேயிலேயும் வெளியே கேக் கேக்க மாட்டே ஆனா எதாவது ஒரு சண்டே எனக்கு இப்போலா நா பர்த் டேக்கு முன்னாடி எல்லா என்ன கிப்ட் வேணுனு கேட்டு வாங்கி தருவாங்க இப்பெல்லா நா சொல்லிட்டே பர்த் டேக்கு எனக்கு எந்த கிஃப்டு வேண்டா பர்த் டே கல்யாண நாள் அப்டின்னா காலைல இருந்து நைட் வரைக்கு நா வீட் வுட்ல சமைக்க மாட்டே வீடு தூக்க மாட்ட சமைக்க இருக்க மாட்டே இதுதா எனக்கு வேணு சரி வா அப்டின்னு இப்ப நாங்க அதனால பேர்த் டே ல்லா இப்டிதா கொண்டாட்றது காலையில இருந்து சமைக்கிறது கெடையாது
அதுவே பெரிய கிஃப்ட்ன்றீங்களா
அதுவே பெரிய கிஃப்ட் எனக்கு வேற எதுவுமே வேணா மூணு நேரமு எனக்கு வெளிய வாங்கி குடுத்துருங்க நான் வீடு கூட தூக்கமாட்டே மொத நாளே க்ளீன் பண்ணி வச்சிருவே சேரின்னு
நல்ல விஷயந்தா நல்ல கிஃப்டா கேக்கறீங்க ஏன்னா இங்க பாசிபிளெல்லா இல்ல இது நீங்க இப்ப வந்து எப்டி சொல்றது நம்ம சாத்தியம் படுத்தலா ஆனா கொழந்தைகெலா இது பண்ணதுக்கு அப்றோ அதெல்லா நம்ம எதுமே பண்ண முடியாது பண்ணி தா ஆகணும் வேற வழி இல்ல அவங்களுக்காவே சமைக்கணு அவங்களுக்காவே எதாவது நம்ம வந்து டெய்லி ஸ்பெஷலா பண்ணுவோ இது போர் அடிக்குது அது போர் அடிக்குது அதுவே ஒரு பெரிய விஷயமா போயிடு அப்றோ அவரே ஸ் சொல்ல தேவையில்ல இது பண்ண அது பண்ணு அவர் நமக்கு குடுக்க தேவையில்ல அப்றோ அவரே சொல்வாரு ஏண்டா இப்டி தொல்லை குடுக்குறீங்க அவளுக்கு கொஞ்சமா த்து விடுங்கடா அப்டின்ற மாரி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க
ஆமா சேரி உங்க கூட பேசனதுல நேரம் போனதே தெர்ல நா கொஞ்ச வேல முடிச்சிட்டு கால் பண்றே
ஆ நன்றி தோழி நன்றி